ஹலோ ஆ இப்ப கேக்குதா
ஆ கேக்குது சிஸ்டர் எப்டி இருக்கீங்க சிஸ்டர்
நல்லாருக்கே திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க நேத்து கூட வீட்டுக்கிட்ட வந்துருந்த நீங்க இல்ல வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க
ஆமா ஆமா வெளியில போயிருந்தோ
ம்
பசங்கள்லா எப்டி இருக்காங்க
ம்
ஹலோ
இல்லங்க நேத்து இல்ல நீங்க வீட்டுக்கிட்ட வந்து போனீங்ளாமே எதுக்கு வந்தீங்கன் தெரில அதா செரி வந்திருந்தே நீங்க வந்து போனதுக்கு வந்தா வீட்டுக்கிட்ட பசங்கதா இருந்தாங்க கேட்டே அம்மா வெளிய போய்ருக்காங்கன் சொல்லி சொன்னாங்க அதா எதுக்கு வந்தீங்ளோ தெரிஞ்சுக்கலான் சொல்லிட்டுதா ஃபோன் பண்ணே
ஆமா சிஸ்டர் பிள்ளைங்களுக்குதா லீவ் உட்டுட்டாங்கள ஸ்கூல் லீவு இங்க நம்ம ஏரியால எக்ஸ்கர்ஷனு போட்ருக்காங்க பொருட்காட்சி
ஆ
ஆ அதுக் அந்த நோட்டீஸ் எல்லா கொண்டு வந்து நேத்து ஆட்டோல ஃபுல்லா குடுத்துட்டு இருந்தாங்க வீடு வீடா குடுக்கும் போது நம்ம பசங்களு வாங்கிட்டு வந்திருந்தாங்க வாங்கிட்டு வந்து இங்க பாருமா என்னமோ குடுத்துருக்காங்க குடுத்திருக்காங்கன் காம்ச்சிட்டு இருந்திச்சிங்க
ம் ம் ம் ம்
செரி அ உங்க எல்லாரையு கூட்டிட்டு கூட போவோமா அப்டின் சொல்லிட்டு கேப்போன்ட்டு வந்தே உங்கள காணோ நேத்து
வெளிய போய்ருந்தே ம் பசங்களு சொன்னாங்க இந்த மாதிரி நோட்டீஸ் எல்லா குடுத்துருக்காங்கன் சொல்லிட்டு
ம் ம்
கா நானு அதா கா யோசிச்சே சேரி ஒங்க கிட்ட கேக்லா வரிங்களோ என்னமோ சொல்லி நானு கேட்கலான் நெனச்சே அதுக்குள்ள நீங்களே கேட்டீங்
ம்
யாரு
யாரு போனவட்டமே போட்டிருந்தப்போ போனவட்டம் போயிருந்தப்பயு நல்லா இருந்துச்சு பொருட்காட்சி அதுனாலதா சரி இந்த வருஷமு போட்டிருக்காங்க சரி நம்ம பர்ஸ்ட்டா இது போயிட்டு வருவோ அப்டின்னு சொல்லிட்டு கேக்கலாமேன்னுதா வந்தே நேத்து நீங்க வீட்ல இல்ல சரி பாத்துக்குவோ அப்டின்ட்டுப்புற நா வந்துட்டே போவோமா பசங்ள கூட்டிட்டு
ஆ போலாம்ப்பா இன்னைக்கு முடியாது நாளைக்கு வேணா போலாங்ளா
ஆ போலா அது இந்த ஒரு மாச போட்ருப்பாங்க ஒன்னு
ஆமா நா பசங்களுக்கு லீவு இருக்குல அதா அந்த லீவு வந் எடத்துல இந்த மாரி போட்றாங்க ஆனா இந்த வாட்டி கொஞ்ச லேட்டாதா போட்ரு க்காங்க ஏனா போன வாட் யல்லா ஸ்கூல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனப்பயே போட்டுட்டாங்க இப்போ லீவ் விட்டு பத்து நாளைக்கு மேல ஆகுட்டு இப்பதா போட்ருக்காங்க நாளைக்கு ஒரு சாயங்காலமா போனா ஏன்ன மத்தியான நேரத்துல வெயில் அதிகமா இருக்கு இல்லையா போனாலு நாங்க வெயிலுக்கே பாதி இந்த பசங்க எல்லா ரொம்ப இதாயிடுவாங்க டயட் ஆயிடுவாங்க
ம் செரிங்கப்பா சாயந்திர போவமா அப்
ஆ நீங்க வண்டில வருவீங்ளா இல்ல ஆட்டோல வருவீங்ளா
நா ஆட்டோலதாப்பா வரணு வண்டி கெடையாது அவரு போயிட்டு நைட்தா வருவாரு அவர்டயு கேட் டே இந்த மாரி பசங்கள கூட்டிட்டு போவா என்னங்கன்னு சொல்லி கேட்டே நா வர முடியாது நீ கூட்டிட்டு போ போறதுனா போயிட்டு வா ஆட்டோ எடுத்து போயிட்டு வா அப்டின்ட்டாங்க
ஏன்னா அங்க வந்து பஸ் இல்ல அங்க பஸ் எறங்கி ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியதா இருக்குது பசங்கல்லாம் கண்டிப்பா நடக் க்க மாட்டாங்க எப்டி ஒரு கிலோமீட்டருக்கு மேலயே இருக்கு ப் ப தன் எறங்கி போனாலும் ரொம்ப தொலவா இருக்கும்
ம்
அ வந்துே போனா அவ சரியா போகுது
சரி சரி சரி எத்தன மணிக்கு வரிங்க நாளைக்கு
போன் பண்றே சரி சாய்ங்கால வீட்ல எதாவது சொல்லிட்டு
ம்
மா நைட்டு்ல்ல நாளைக்கு காலேல போன் பண்றே
செரி செரி
அங்கூர்ல இருந்து வர ரோடு அங்க இருந்து பஸ் இருக்கு இப்போ நம்ம ஏரியாலஇருந்து போனோம்னாக்க பஸ் அ இல்ல நடுவுல எறங்கிட்டு வேற ஸ்டாப்ல எறங்கிதா அங்க போக போற மாரி இருக்கு என்ன வண்ட இல்லா இவங்க ஏதாவது வந்த வண்டில போயிடலா அப்படி இல்லன்னா ஆட்டோ புடிச்சட்டு போயிட்டா வ போயிட்டு வரலா சரிங்களா
ம் செரிப்பா செரிப்பா
னோ
அங்க நறைய போட்டிருக்றதா சொல்லிருக்காங்க அந்த இதுல பேப்பர்ல குடுத்துருக்றது பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் வீல் பெரிய ஜாயிண்ட் வீலு
அப்றோ இந்த ட்ரெயின் மாரி ட் இது ஜுராசிக் டைனோசர் மாரி
அந்த மாரி நறைய சொல்லிருக்கறாங்க நறைய போட்டிருக்கறதா சொல்லிருக் காங்க அதே மாரி மீன் கண்காட்சியு போட்ருக்காங்களாம் வண்ண மீன்கள் நறைய போட்ருக்கற மாரியு சொல்லிருக்றாங்க
வேற வேற என்னன்ன போட்டுருதாங்க இப்போ
வேறந்த அதே மாரி பைக் ரேசிங் பண்ற மாரியு போட்ருக்காங்கன்னு நனைக்கறே
அது பத்து ரேட் பண்ற மாரி இருக்குமா
சின்ன கொழந்தைங்களுக்கு இருக்குன்னு போட்ருக்காங்க பெரிய பசங்களுக்கு தெர்ல சின்ன கொழந்தைங்க மூணு வயசு கொழந்தைங்க அஞ்சு வயசு கொழந்தைங்கலா இருக்குல அந்த மாரி சின்ன குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த சின்ன இது இருக்குதுல
மார்ல இருக்கும்னு நனைக்கறே
அ அந்த மாரி இதுகல்லா நறைய இருக்குதுன்னு
நா இன்னு நோட்டீஸே பாக்கல பசங்க எல்லா வர்றது போ இந்த மாரி குடுத்துருக்காங்க குடுத்துருக்காங்கன்னு சொல்ட்டு அதுவு இந்த பசங்க ஒரு வேல பண்றாங்க வீட்டுக்கு யாரா இந்த மாரி நோட்டீஸ் ஏதாவது எடுத்து வந்த கொடுத்தா அத மொதல்ல கப்பல் தா செய்றாங்க செயிறது அது தண்ணில ஒரு பேஷின்ல தண்ணி வச்சட்டு அது தண்ணி விட்டு வளையாடுறது இந்த மாரிதா பண்றாங்க அந்த மாரி பண்ணி நோட்டீஸ் ஃபுல்லா நனைச்சுட்டாங்க கிளிஞ்சிருச்சு சர் அதா நா நோட்டீஸ் அது எங்க அட்ரஸ் கூட நா எதுவு பாக்கல உங்க வீட்ல இருக்குல்ல நோட்டீஸ்சு
ஆ நோட்டீஸ் இருக்குப்பா இப்போ கூட ஒரு போட்டோ எடுத்து வேணா உங்குளுக் அனுப் ப்பிவிட்றே
அட்ரஸ் நமக்கு தெரிஞ்சாதா நம்ம ஒருவேள அந்த ஆப்பக்கார தெரியலனாலு நம்ம ஆனா நோட்டீஸ் பார்டி கூட இந்த இடத்துல குடுத்த விடுங்கன்னு சொல்றது நமக் செரியா போவு
உங்குளுக் நா
அப்புறோ போன சின்னக்குள்ள இது இதுனெல்லா போட்ருந்தாங்க பசங்களுக்கு அத பாத்து ரொம்ப பயந்துட்டாங்க
அதுவு தா இருக்குன் சொல்லி போட்ருக்காங்க அது ஆ அதே மாரி இந்த வண்ண மீன்கள் ஒன்னு சொன்னாங்க மீன் கண்காட்சின் ஒன்னு
அந்த இது மாதிரியே வந்துட்டு சின்ன கார்ட்டூன்ஸ்ல்லா இருக்குதுல நெறையா
ம்
கொழந்தைங்களுக் தேவையான கார்ட்டூன்ஸல்லா இருக்கற மாரி அது ஒண்ணு போட்டுருக்குறதா போட்டுருக்கு
அதா பாத்தே எங்க சின்ன பைய என்ன பண்ணா சேரி அதுக் போய் உள்ளாற பாத்துட்டு வர என்னாருக்குது என்னமோ அன் சொல்லிட்டு போனா யங் யாருமே போல அங்க ஒரு நாலஞ்சு பேர் அங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சேந்துட்டு எல்லா ஒரு நாலு பேர் உள்ளாற போனாங்க போய்ட்டு வெளியே பயந்துட்டு நல்லா பயந்துருக்குறாங்க உள்ள நெறையா லைடெல்லா அ மூஞ்சிக்கே அடிக் கிற மாரி வருமா ஒரு மாரி மியூசிக்கல்லா குடுப்பாங்மா
ம் ம்
அங்கயே நாலஞ்சு பேர் உள்ளாற இருக்காங்களா அவுங்க அவுங்கல்லா வேஷம் போட்டுக்கிட்டு போறவங்களா வரவங்களா பயமுறுத்துறதுதா வேலையா அதுக்கு வேற நூரூபா டோக்கன் போட்டு போனாங்க வேஸ்ட்டா மறுவடியு அதுலருந்து வந்து மூணு நாள் காய்ச்சல்லு அப்டின் சொல்லி வீட்ல படுத்துருந்தாங்க பயந்துட்டு அதுக்காக இவுரு என்ன சொல்லுவாரோ தெரியில்ல அதாவது இவ்ளோ கேட்டு நா நாளைக் காலைல சொல்றேன் சொல்லி சொன்னதுப்பா
இவர் முன்னாடியே சொல்லிட்டாரு சும்மா சின்ன சின்ன இந்த ராட்னங்கல்ல மட்டு ஏத்தி கூட்டிட்டு வா ஸ்நாக்ஸ் நெறையா விப் ப்பாங்க இந்த ஸ்நாக்ஸகல்லா வாங்கி குடுத்துட்டு மத்ததுல பாத்துட்டு வா அத விட்டுட்டு எல்லாத்துக்கு இது பண்ணிட்டு சேராம போய்றாம ஏன்னா பெரிய ஜாயிண்ட்வீல்லா இதுக பாத்தா போறேன் சொல்லுங்க ஆனா நம்ம ஏத்தி விட்டோனா வந்துட்டு இதுக பாதி வழில போயிட்டு கத்துங்க இவ பாக்கவுமே ஃபஸ்ட் யா பாக்வுமே அந்த இது நோட்டீஸ்ல இருக்கிறதுல அந்த பெரிய ஜாயிண்ட் வீலதா காமிச்சா நா இதுலதாம்மா போனு இது எவ்ளோ பெருசா இருக்கு பாரும்மா அப்டின்னா
ம் ம் ம் இப்ப கூட வெசச்சிருப்பாங்க அதுல கூட நம்ம அது ட்ரெயின் இருக்குங்களா ட்ரெயின் வெச்சிருக்காங்களா
ஆ ஆமா வெச்சிருக்காங்க
வேற என்னென்ன வெச்சிருக்காங்க அந்த கப்பல்லா சைட்ல போயிட்
ஆ அந்த கப்பல் இருக்குன் சொன்னாங்க அப்பறோ வந்துட்டு இந்த இது டை டைனோசர் மாரி வளஞ்சு வளஞ்சு வளஞ்சு வளஞ்சு போறது அப்ரோ அதே மாரி இந்த காபி கப் மாரி இருக்குல்ல ஒரே டேபிள்ல வந்து சுத்தி சுத்தி ஒரே மூணு நாலு த ரவுண்ட்ரவுண்டா சுத்தி சுத்தி போய் நிக்குமே அந்த மாதிரி இருக்குன்னு போட்ருக்காங்க அந் இந்த பிக்சருங்கல்லா அதுல போட்ருக்
அதுவு நல்லாருக்கு
ம் இந்த பிக்சருங்கல்லா போட்ருக்கு இவரு அதா இதுக பாக்கவுமே இதுல போணு அதுல போணும்னு எல்லா அவங்கப்பாட்ட ஒரு லிஸ்ட் டே வச்சிச்சுங்க இவர்ர சரி சரின்னு சொல்ட்டு அப்ரோ என்கிட்ட வந்து சும்மா இந்த சின்ன கொழந்தைங்க ஏத்துறதுல ஏத்திவிடு போது இதெல்லா வந்துட்டு போயி அதுக அவங்க ஃபுல்லா ரொட்டேட் ஆகுற வரைக்கு பெரிய ஜாயின்ஃபுல்லா ஏத்திவிட்டா அதுக இருக்கணும்ல
ம் அப்டிதா ஒவ்வொருத்தவங்க மாட்டாங்க
ஆ அதுல இ பாதிலே நிப்பாட்டவும் மாட்டாங்க நம்ம கத் தினாலு அதனால வந்துட்டு இதுலல்லா ஏத்தி விட வேண்டாம் அப்புரோ வந்துட்டு பயந்துருச்சுகனா போச்சு மத்தபடி இந்த ஸ்நாக்ஸ் இந்த பலூன்ஸ்ல்லா நெறையா விக்கிறாங்கன்னு சொன்னாங்க அது அதுகள வாங்கிக் குடு வெளையாட்டு ஜாமா ஏதாவது இருந்தா கூட வாங்கி குடு ஸ்நாக்ஸ்ங்க வாங்கி குடு அப்டின்னு சொல்லிருக்காரு பாப்போ நாளைக்கு அங்க போய் இனு நேர்ல பாத்தாதா நமக்கு தெரியு என்னென்னல்லா அதுல இருக்கு என்னென்னல்லா இல்ல இங்கப்போ இதுல போட்டுக்கற ஃபுல்லாவே அதுல இருக்கா இல்லையான்னு சொல்லி
ஆ பாப்போ இன்னு வந்து கூட அதுல ஏதோ டோக்கன்ஸ் எல்லா இருக்குதாமே ஏன்னா ஸ்கூல் படிக்கிற பசங்ங்களுக்கு மட்டு ரண்டு டிக்கட்டு் ஏதோ ஃப்ரீயா குடுப்பாங்க இன்னொரு எவ்ளோ பேரு போனாலு பசங்க படிக்கிற பசங்களுக்கு மட்டு த ரெண்டு டிக்கட் ஃப்ரீ
ஆமா போன வட்டம் பாப்பா ஸ்கூல்ல கூட குடுத் கொடுத்துருந்தாங்க ஆனா இந்த வட்டம் இவளுக்கு கொடுக்கல இந்த வட்டம் முன்னாடியே லீவ் விட்டுட்டாங்கல்ல அதனால கொடுக்கலையோ என்னமோ தெரியல
ஆமா அம்மாளுக்கு அங்க போய் கேட்டு பாக்கலா எதயாவது டிக்கெட் குடுக்குறாங்கன்னா பசங்களுக்கு மட்டு டிக்கெட் வாங்கிட்டு நாம பழம் கட்டி போணு ஆ எது பண்ண முடியாது ஆனா போன எப்படியு ஒரு ஆயிருவா ரெண்டாயிர ரூபாய்க்கு மேலேயே செலவு இருக்கு நாளைக்கு எல்லா பசங்கங்ளா போ இந்த ராட்டநத்துக்கெல்லா எவ்வளோ டிகட்டு வச்சிருக்காங்களோ தெரியல டிக்கட் அமௌண்ட் ஆனா எப்டியு அம்பது இதுல இருந்து நூறு ரூபா வரைக்கு இருக்குனு நெனைக்கிறே ஒருத்தருக்கு அதுல எல்லா சுட்டிட்டு வரணும்னாவே அதுக்கு இதுலே ரெண்டாயிரரூபா கிட்ட வேணு இல்லைங்களா அப்பரோ பசங்க பாக்குறதெல்லா வேணும்னு சொல்லி கேப்பாங்க எல்லாத்தையு வாங்கிகுடுக்க முடி அப்டி இல்லனாலு ஏதாவது ஒன்ன சோறதா எதாது வாங்கலா அப்ரோ வெளையாட்டு வெளையாடுற மாரில்லா வச்சிருப்பாங்காங்க ல அங்க
சொல்லியிருக்காங்க வெளையாடுற மாரியு சின்ன கொழந்தைங்களுக்கு உண்டானதுகளு எல்லாமே இருக்குன்னு சொல்லி எழுதியிருக்காங்க
மன வாத்தியதா ரிங்கிது வச்சிருந்தாங்க எங்க பையன்ங்க ரிங்கியதுல ரெண்டு பொம்மை ஜெயிச்சிடானா அதுக்கு பத்து ரூபா நா மூணுதுந்துகு என்னமோ பத்துருபான்னு ற நெனைக்கிறே
அந்த ரிங்கு தூக்கி போட்றதா
ஆமா மூணு
நம்ம இது பொருள்கள் மேல ரிங்கு தூக்கி போடுவோம ரிங்க் தூக்கி போட்டா வந்து கெடைக்குமே அது தான
ஆமாப்பா அங்க இருக்குனு நெனைக்கறே சேரி அங்க போயி பாக்கலாப்பா நாளைக்கு சேரிங்களா ஏனா நம்ம இங்க ஒ போ இருப்பாங்க அங்க எந்த மாரி வெச்சிருக்காங்களோ தெரில
ஆமா நீங்க நாளைக்கு எத்தன மணி எத்தன மணிக் கிளம்புங்றீங்கனு பாத்துட்டு எனக்கு சொல்லுங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க முன்னாடியே
தங்கச்சிக் சாயங்காலம் வீட்ல கேக்குறோ இதுக்தா நா நைட்டே உங்ளுக்கு ஃபோன் பண்றதுங்க எவ்வுள மணிக்கு போலா அப்டினு சொல்ட்டு சேரிங்களா சேரிப்பா சேரி வக்கிட்டுங்ளா